எப்ப பாய்ண்டோட லாஸ்ட்டு யம்மா ஓன்ட்ட பேஸ்றது
உஹம்ம் செரி செருப்பு ஏ அழுது அழுதுச்சு
ஆ
செருப்பு
ம்
ஏ அழுதுச்சு
எல்லாரு அடிச்சுன்னே இருக்காங்க தா
எல்லாரு அது மிதிச்சினே இருக்கனால தா அது அழுவுது
அத மிதிக்குது ஓகே ஓகே ம்
ம்
தூக்கத்துல கொஞ்ச மாத்தி சொல்ட்டே
ம்
ம் சூடு விடுக்கது வேணா விடுகதை வேணா உடு கொஞ்சமாச்சு பேசலா அப்படியே பேசினி இருந்த ஆச்சு விடுக்கத கொஞ்ச யோசிக்கிற மாரி இருக்கா அதனால தலைவலிக்குது
ம்
ம்
ம் சரி இதனா கேம் ஆடலாமா
என்ன கேம்
ம் என்னா கேமா ஒன்னு ம்
ஆக்கு பக்கு வெத்தல பாக்கு தாம் தூம்மு கொய்யா அஷ்ட லக்காடி இஸ்தலக்கடி ஏம் பேரு கொய்யா இன் பாலா
ஹெசிங்கேம்
ம்
ஆ நா ஒரு பொருள நெனச்சிக்கிறே
ஓகே
அதுக்கு உயிர் இல்ல ஆனா வீட்ல இருக்கூ அது நம்ப நம்மனும்
இப்பதா சொன்னே யோசிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதே நார்மலா
ஏய் இது ஒண்ண மட்டு சொல்லு இது ஈஸி
சரி சொல்லு
அது ஒரு பொருள் தா அதுக்கு உயிரலா இருக்காது ஆனா வீட்ல தா இருக்கூ ஆனா நம்ம நம்மளே பாத்துக்கலா
கண்ணாடி
ம் அதுதா
அதுக்கு என்ன தெரியமா சொன்னோ நம்ம அழுதா அழுதா சிரிச்சா சிரிப்பா அவ யாரு
ம்
அட்டா கண்ணாடி சொல்லு
அ ஆ என்ன சொல்றது வாழ்க்கைய வெறுப்பாருக்கு
வெறுப்பா இருக்கா சரி விடு
ம்
நாளைக்கு வேற என்ன பிளான் போடுறாங்க தெரல
உனக்கு பீட்ஸா புடிக்குமா பர்கர் புடிக்குமா
பீட்ஷா
பீட்ஷா ஏ பீட்ஷா பிடிக்கு
அல்ல ஏன்னா சீஸ் இருக்கு சீஸ் எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன்னா வந்து பர்கர்ல வந்து மெல்ட்டு சீஸ் தா போடுவாங்க ஆ ஆ இவுங் இங்கே வந்து ஒருட்டா கிரீமி சீஸ் தா போடுவாங்க இத வந்து மெல்ட்ன்ன அந்த நூல் மாரி இருக்குல்ல அந்த சீஸ் போடுவாங்க அதது எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு வந்து எப்டின்னா அந்த நூல் சீல் வந்து ஒரு மாரி டேஸ்ட்டு இருக்கு நல்லா இருக்கு எனக்கு புடிக்கு
ம் ஆ உனக்கு மூவி புடிக்குமா இல்ல கேமா
கேம்
ம் ம்
கேம் வெள்லாண்டாக்க இன்ட்ரஸ்டா பாப்பே டிவிய விட இப்போ வந்து இப்ப நம்ம வெளாட்றோல கேம் அங்க
ம் இப் தியோ நேரோ புடிக்குமா காலை நேரம் புடிக்குமா
ம் இல்லைங் ஈவினிங் தா புடிக்கு பட் இருந்தாலு நீயா ரெண்டு ஆப்ஷன்னால நைட்டு
ம் நைட்டு ம் மொபைல் இல்லேன்னா லேப்டாப் புடிக்குமா
லாப்பு
இன் லாப்
பிடிக்கும்னுு ஏ இப்ப ரெகுலர் யூஸ்னா இதுதா பட் லேப்டாப்ல வந்து கொஞ்சோ நல்லாருக்கு நம்ம யூஸ் ஃபுல்லா இருக்கு மொபைல் வந்து அவாய்ட் பண்ணா நல்லாருக்
செரி பாடல் கேட்பது அல்லது படம் பார்ப்பது எது பிடிக்கு
புரியல
பாட்டு கேக்குறது புடிக்குமா பாடோ படத்த பாக்குறது புடிக்குமா
பாட்டு கேக்குறே அப்டி பாட்டு கேப்பே பாடின் இருப்பே
ம்
ரெண்டுமே தா புடிக்கு பாட்றது புடிக்கு பாட்டுப்
எதுனா ஒன்னுதா
ம் பாட்டு கேக்க புடிக்கு பீல் பண்ண புடிக்கு
சேரி ஒனக் க்கு லவ் மேரேஜா இல்ல பேமிலி அரேஞ்ச் மேரேஜ் எது
விபூத்
எதுனா ஒன்னு தா
லவ்
ஓகே
ம்
பீச் இல்லன்னா ஹில்ஸ் டேஷன் புடிக்குமா
ஹில்ஸ் ஸ்டேஷன்
ஹில் ஸ்டேஷன்
ம்
ம் கார் இல்லனா பைக் புடிக்குமா எது புடிக்கு
புரியல என்னது
காரா பைக் கார் ஆர் பைக் எ பைக்
ஏனா அது கொஞ்ச காத்தா ஒரு மாரி ஸ் நல்லா இருக்கு பறக்குற மாரி காரு வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாரிதா நாலு செவத்துக்குள்ள இருக்கிற மாரி இருக்கு என்ன வீட்டுக்குள்ளருந்தா எங்கேயு ப முடியாது நின்ன எடத்துலயே இருக்கு கார் வந்து நகரு அவ்ளோதா
ம்
ம்
சேரி நெறைய பணோ இருந்து அ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வெச்சுக்கிறது புடிக்குமா இல்ல கொஞ்ச பண இருந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வெச்சுக்கிறது புடிக்குமா
கொஞ்ச பண இருந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வெச்சிருந்தா புடிக்கு
ஓகே
எங்க வீட்ல எப்பயுமே என்ன சொல்லிருக்காங்கனா அ மனுஷங்களதா சம்பாரிக் கணு நல்ல மனுஷங்கள அவங்கதா நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலு நம்மளுக்காக வந்து நிப்பாங்க அப்டின் சொல்லுவாங்க சோ அதுனால
ம்
நல்ல மனுஷங்கள தா சம்பாரிக்கணு பாஸ்
ஓகே ஒரு நாள் இன்வெசிபில் ஆகுற சத்தி இருக் சத்திக்கா சத்தி இருக்கு இல்லனா ஒரு நாள் பறக்க பறக்குற சக்தி இருக்கு எத சூஸ் பண்ணுவ
என்விசிபிள்
இன்விசிபிள்
இல்ல இல்ல என்விசிபிள் ஆனா ஆ நா வந்து நெறைய பேருக்கு நா இல்லன் என் ச்சு நா ஹர்ட் பண்ற மாரி பேசுவா பறக்குறதுதா என்ன நா எ லைஃப நா என்ஜாய் பண்ணுவே
ம்
கிட்டத்தட்ட இன்வெஸ்பிள் வந்து ம் மறை மறைய மட்டு தா முடியு பறக்குறதால நம்ம நெனைக்கிற எடத்துக்குலா பட்டு பட்டு பட்டு பட்டுன் போ முடியு ஜாலியா ம்
நீ நினைத்துக் கொண்டார்கள் ஓ மை கார்ட் சேரி நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு நெறைய நாலேஜ் இருக் வேணுமா இல்ல நெறைய பண வேணுமா
நாலேஜ் ஆ ஹா பணந்தா வேணு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நாலேஜ வெச்சு குப்ப கூட கொட்ட முடியாது
ம்
நாலேஜு யாருமே மதிக்கிறா படிக்காதவனே பானிபுரி கடைக்காரனே அந்த
ம் ம்
சேரி சொல்லு புத்திசாலி ஹாப்பினஸ்
ஹாப்பினஸ் தானா ம்
புத்திசாலிய வந்து பைத்தியம் புடுட்சவந்தா அதிகோ
ம்
ம்
பாஸ்ட் புடிக்குமா ஃப்யூச்சரா
ம் பாஸ்ட்ல எப்டி இருந்தாலு ஒரு குட் இருக்கு பட் பாஸ்ட்ட பத்தி யோசுன்ருக்க கூடாது ஃப்யூச்சர் வந்து எப்டி இருக்கோன்டு இன்னோ ஆசையா இருக்கு நம்மளுக்கு ஃப்யூச்சர் பஃயூச்சர் பிடிக்குன்னு இல்ல எக்ஸ்பெக்டிங் த்ரில்லிங் அந்த மாரி இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போது நாளைக்கி என்ன நடக்கு இப்ப திடீர்ன்ட்டு ஒரு நார்மலா ஒரு நம்மளுக்கு சுட்வேஷன் இப்ப எப்டின்னா இப்ப எக்ஸாம்புள் இன்னைக்கு பங்ஷன் அந்த பங்க்ஷனுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்டி கேக்க போறோ வீட்ல என்ன பண்ண போறோ என்ன சொல்லுவாங்க நம்ம எப்டில்லா ப்ரிப் பேசலா ப்ரிப்பேர் அந்த மாரி ஒரு திரும்பி அதுதா
செரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் புடிக்குமா ஐஸ்கிரீம் புடிக்குமா
புரியல
ப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் புடிக்குமா ஐஸ்கிரீம்ஸ் புடிக்குமா
ஜஸ்
ஐஸ்கிரீம்
ம்
பாப் புடிக்குமா கேட் புடிக்குமா
ரெண்டு பேரையு புடிக்கு ரெண்டு பேரையு இந்த எடத்துல விட்டு தர மாட்
யாரச்சு ஒருத்தர்
ரெண்டு பேரு
ஆ
ரெண்டு பேரு
யாரச்சு ஒருத்தர்
டாக்கு
ம் ம்
டாகு ஏ தெரியுமா நா டாக் ஜூஸ் பண்றே டாக் வந்து நம்பளக் கடிக்க போகுதுன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியு உருன்னு தொரத்தின்னு வரு அந்த ஆனா பூன அமைதியாதா இருக்கு நம்ம ஏ செல்லோ நம்ப அப்டியே பூறிட்டு போயிடு இல்ல கடிச்சுட்டு போய்டு
ம்
அ டாக் அப்டி பண்ணாது நம்ம கிட்ட போனாலே அது உர்ருன்னு அதுலயே நம்மளுக் தெரிஞ்சுருக்கு
எது நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு
டாக்கு தா
ம்
டாக் தா நம்ம மேல பாசமா இருப்பான் கேட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கு
பீட்ஸா புடி கூல்ட்ரிங்ஸ் பிடிக்கு நைட் டைம் புடிக்கு லேப்டாப் பிடிக்கு சாங்ஸ் கேக்குறது பிடிக்கு லவ் மேரேஜ் ஹில் ஸ்டேஷன்ல வாழ்றது பிடிக்கு பைக்ல போணு ஃபிரெண்ஸ் கூட இருக்கணு ஹாப்பியா இருக்கணு ஃப்யூச்சர் கோல்ஸ்ல ஐஸ்கிரீம் சாப்ட்டு டாக்ஸ் கூட இருப்ப
இன்ன பண்ணிக்ற நோட்ஸ் எட்த்து வச்சுக்கிறியா
ஆமா நா ஒரு தற்குரி அப்டிதா சேர் ஓகே பா
சொல்லு சொல்லு ஸ்டோரி சொல்லு
ஆ
மறுப்டியு சொல்லு மறுப்டியு சொல்ட்டு போ டைம் இருக்கு சொல்லு
ம் ஆ பீட்ஸா சாப்டு கேம்ஸ் வெளாடிட்டு நைட் டைம்ல லேப்டாப்ல சாங்ஸ் கேட்டு லவ் மேரேஜ் பண்ணி ஹில்ஸ் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன்க்கு பைக்குல போயி ஃபிரெண்ஸ் கூட ஆப்பியா ஃபியூச்சர்ல ஐஸ்கிரீம் சாப்ட்டு டாக்ஸ் கூட இருப்பன்
ஏ நல்லா இருக்கு ஸ்டோரி நன்றி எழ்ப்பல தூங்குலா குட் நைட்டா அப்டியே நீயு போய் தூ கிடு நானு போய் தூங்கிற பாய் நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணாத பாய் குட்நைட் ஆமா அப்டியே போய் தூங்கிட்டு போ எனக்கு
ஆ ஓகே ஓகே பாய் பாய்
டாட்டா குட்நைட் நாளைக் பேசிக்லா பாய்
ம்
ம்